இப்ப கேக்குதா
ஹா ஹா கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதுங்களா
ஆ கேக்குது வணக்கம்
வணக்கம் ங்க
இன்னைக்கு நாம வந்து உடல் நலத்தை கவனிப்போம் அப்டின்ற தலைப்பு பத்தி பேசலாங்களா
ஆ ஓகே ங்க நல்ல தலைப்பு தாங்க பேசலாங்க
ஆ உடல் நலம் அப்டின்றத பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செல்வம் ஆகும் பணோ பதவி வசதிகள் போன்றவை எல்லா வாழ்க்கையில முக்கியமானவை ஆனா நல்ல உடல் நலம் இல்லை இல்லை என்றால் அவற்றை எல்லா நம்ம முழுமையா வந்து அனுபவிக்க முடியாது அதனால நம்ம உடல் நலத்தை வந்து பாதுகாப்பது நம்மளோட முதல் பொறுப்பாக இருக்க வேண்டும்
ஆமா ஆமாங்க இப்ப உடல்நலம் வந்து எப்டின்னா ஒருவருடைய ஆரோக்கியமாக இருந்தாலு அவருடைய வாழ்க்கைக்கு வந்து அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணுங்க அ அது வந்து எந்த ஒரு வேலயு சுறுசுறுப்பாக செய்ய முடியு உடல்நலம் நல்லா இருந்தா தா வந்து எந்த ஒரு வேலயா இருந்தாலுமே செய்ய முடியு ஆ உடல்நலத்த வந்து நம்ம வந்து நல்லபடியா காக்கல அப்டின்னா ஆ உடலுக் க்கு வந்து தீங்கு விளைவிக்கிற நோய்கள் எல்லா வந்துரு அப்ப நம்ம உடல்ல உள்ள சக்தி எல்லாமே குறஞ்சிருங்க உடல்ல வந்து உற்சாகம் எல்லா வந்து ரொம்ப கம்மியாயிரு அந்த மாரி ஆயிரு
ஆமாங்க கண்டிப்பாவே அ உடல் நலம் இருந்தா மட்டுந்தா நம்ம வந்து மகிழ்ச்சியாவு இருக் இருக்க முடியு அதே சமயோ சுறுசுறுப்பாவு ஒரு வேலைய முடிக்க முடியு நீங்க சொல்ற மாரி உடல்நல இல்லனு வச்சு நம்மளோட உற்சாகமே குறைந்து நம்ம ரொம்ப சோர்வா ஆகி போயிடுவோ அதனால தா வந்து நா என்ன சொல்றேன்னா உடல் ஆரோக்கியம் ப்ளஸ் வந்து மன அமைதி ரெண்டுமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையவை சேரி தான
ஆமா ஆமா
அது போல நம்ம வந்து தெனமு வந்து சின்ன சின்ன பழக்கங்கள்ல வந்து நம்ம உட செய்ற இல்லையா அது வந்து நம்மளோட உடல்நலத்த வந்து தீர்மானிக்கு நல்ல பழக்கங்கள் மட்டு தா நல்ல உடல் நலத்த வந்து உருவாக்கு தவறான பழக்கங்கள் பல பிரச்சினைகளை உருவாக்கு
ஆமா ஆமா நம்ம என்ன பண்ணும்னா ஒவ்வொரு நாளு பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல எழுந்திருக்கிற பழக்கத்த வந்து நம்ம வந்து எப்பவுமே வளத்துக்க கூடாது அதாவது ஒழுங்கான ஒரு வாழ்க்கை முறை வந்து உடலுக்கு வந்து மி கவு ரொம்ப நல்லது அ எப்டின்னா இப்ப நம்ம காலையிலல்லா இப்பல்லா பாத்தீங்கன்னா நெறய பேரு வந்து ரொம்ப லேட் ட்டாவே எந்திக்கிறாங்க பத்து மணி பதினோரு மணிக்கு தா காஃபியே குடிக்கிறாங்க அந்த மாரிலா பண்ணோம்னா நம்ம உடலுக்கு வந்து அதெல்லா ரொம்ப தீங்குங்க அதனால எப்பவுமே காலையில ஒரு அஞ்சு மணி இல்லைன்னா ஒரு ஆறு மணிக்காவது எந்துருச்சு ஒரு உடற்பயிற்சி செஞ்சுட்டு காலை கடன் கல்லா முடிச்சுட்டு அப்பறோ நம்மளுடைய உணவு பழக்கங்களை எல்லா நம்ம செஞ்சுட்டு வர்றது வந்து ரொம்ப மிகவு நல்லதுங்க
ஆமா கண்டிப்பா நம்ம வந்து லேட்டா அதாடுசே து ரொம்ப தாமதமா நைட்டு படுக்குறோ காலைல ரொம்பத் தாமதமா எழுந்துகுனு அதனால முன்னாடியே சீக்கிரமே ஒரு பத்து மணி ஒம்போது மணிக்குள்ள படுத்து அப்றோ காலைல வந்து ஒரு ந அஞ்சு மணி அஞ்சர மணிக்கு ஏந்தாதா நல்லது கால்ல எழுந்துக்கும்போது செரி நேரம் வந்து வெளிக்காற்ற வ வ படு நம்ம மேல அத வந்து நம்ம சுவாசிக்ணு அதுதா நல்லது காலை நேரக் காற்று வந்து மனதுக்கு நம்மளுடைய உடலுக்கு வந்து புத்துணர்ச்சி அளிக்கு அதுனாலதா நம்மளுடைய நாள் வந்து சுறுசுறுப்பா ஆரம்பிக்கு
ஆமா மா மா மா அதாவது நம்ம உடல வந்து என்னனா எப்பவுமே நம்ம சுத்தமா வச்சுகணுங்க டெய்லி நம்ம குளிக்கணு கைகள எல்லா நம்ம வந்து எதாவது இந்த டெட்டால் அந்த மாரி யூஸ் பண்ணி நம்ம கழுவணு நகங்கள் எல்லா நல்லா சுத்தமா வச்சுக்கணு நெகத்தை எல்லா வெட்டணு இந்த மாரி நெறையா முறைகள்லா இருக்குங்க அந்த மாரிலா நம்ம அ உடல் நலத்த வந்து நம்ம பாதுகாக்கறக்கு வந்து நெறையா விஷ்யங்கள செஞ்சாதா நம்ம உடல் வந்து சுத்தமாருக்கு க்கு நம்ம ஒரு டெய்லி நமக்கு ஒரு புத்துணர்ச்சியாவு இருக்கு
கண்டிப்பாவே இப்போ உடல் நலத்த பாதுகாக்கறதுங்கறது பாத்தீங்கனா நோய்கள தடுக்கறதுதாம் முக் க்கியமான அங்கோ அதுல நீங்க வந்து நோய்கள முக்கு முடிஞ்ச வரயு தடுக்குணு அதுக்காகதா என்ன சொல்றோ கைகள நீங்க சொல்றா மாரி நல்லாக் கழுவணு நெகத்த வந்து சுத்தமாக வச்சுகுணு அதுபோல வீட் ட்லேந்து வெ வீட்டுக்கு தெடீஸ் வெளிலந்து வீட்டுக்கு வரும்பொழுது கைய நல்லா வந்து கழுவணு இது ஒரு எளியப் பழக்கந்தா ஆனா இதயே நம்ம செய்யாம இருக்கோ இதெலா செய்ணு இதனாலதா ப கொ கொரனா வந்தமோது கூட எல்லாரு என்ன சொன்னாங்க கைய நல்லா கழுவுங்க அதா சொன்னாங்க சோப் போட்டோ இல்ல டெட்டால் போட்டோ கழுவுங்க அப்டி சொன்னாங்க அதுதா இதலாம் பண்றதனால நமக்கு வந்து பல நோய்கள நம்ம தடுக்கலா
ஆமா ஆமா நம்ம கட்டாயமா என்னப் பண்ணனுனா எப்பவுமே சாப்றதுக்கு முன்னாடி நம்ம கைகள நல்லா சுத்தமா கழுவணுங்க அத வந்து நம்ப வந்து என்ன கை கழுவிட்டு அப்டின் நெனைக்றாங்க நெறயப் பேரு ஆனா அது வந்து ரொம்ப உடலுக்கு வந்து தீங்கு நம வந்து கைகள்லாங் கழுவிட்டு வாஷ் பண்ணிட்டு நம்ம சாப்றது வந்து ரொம்ப ஒரு ஆரோக்யமானது அது மாதிரி நம்ம வந்து தண்ணீர் வந்து நமக்கு எவ்ளோக்கு எவ்ளோ குடிக்றமோ அவ்ளோக்கு அவ்ளோ ஒடலுக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த ஒடல் நலத்திர் கு தண்ணி வந்து நல்லாவே எடுத்துக்கணு ஆமா
ஆமாங்க ஜென்ரலா வந்து தாகத்துக்கு அப்றந்தா எல்லா தண்ணி குடிப்பாங்க ஆனா வந்து அதுக்கு முன்னாடியே நம்ம இடைவிடாம வந்து தண்ணி குடிக்கிற பழக்கத்த வளத்துக்ணு அப்பறோ உடலுக்கு வந்து ஓய்வு ரொம்ப முக்கியோ தொடர்ந்து வேல செஞ்சு பு டே இருந்தா வந்து உடலு மனசு ரெண்டுமே சோர்வடஞ்சிடு அதனால ஓய்வுக்கு முக்கியத்துவ அளிக்கணு அப்றமா இரவு போதுமான அளவு தூங்கணு தூக்கோ கொறஞ்சா உடல் வந்து சோர்வு அடையு கவனோ நமக்கு குரியு நம்கே வேல செய்ற ஆர்வமே இருக்க ஒரே தூக்க கலக்கமா என்னபா அந்த மாரி ஒரு அ தூக்க கலக்கத்தோடே இருப்போ நெறைய விஷயங்கள நம் நம்லால நேரத்த ஒழுங்கா செலவிட முடியாது நமக்கு வந்து அ மன அழுத்தமு சோர்வு ஏற்படு உடல் சோர்வு ஏற்படு அதனால வந்து நல்லா தூங்கணு இரவு வந்து தாமதமா தூங்ககூடாது
ஆமா இப்ப நெறைய பேர் அப்டிதா பண்றாங்க இந்த ஸ்மாட் ஃபோன்ஸ்லா வந்து ஒன்னே நெறைய அதுல இருந்து பாத்துட்டு நெறையா பேரு தூங்குறதே இல்லங்க நைட் பன்னெண்டு மணி வரயு உக்காந்து ஃபோன் பாத்துட்டு தூங்குறனால அவுங்களுக்கு காலைல எந்திரிக்க முடியாது அந்த முழு நாளுமே அவுங்களுக்கு வந்து ரொம்ப சோர்வா தலவலிய அந்த மாதிரியே கானா பிரச்சனைகள்லா நெறைய பிரச்சனைகள் கூட இதுனால வந்து சந்திக்கிறாங்கங்க
கண்டிபாவே நீங்க சொல்றத வெச்சு பாத்தா நல்ல தூக்கங்குறது வந்து உடல்ல வந்து சத் சக்திய வந்து திருப்பி திருப்பி வந்து அதிகரிக்கு ப்ளஸ் வந்து தினமு போதுமான நேரோ வந்து நம்ம தூங்கினா தா இதெல்லா நடக்கு அதுனால தா வந்து உன்னொன்னு என்ன சொல்றேன்னா உடற்பயிற்சி வந்து செய்யணு சக்திய அதிகரிக்துக்கு தூக்கத்தோட உடற்பயிற்சியு ரொம்ப முக்கியோ உடற்பயிற்சிங்குறது எல்லா வயதினருக்கு வந்து தேவையானது அதாவ்து வந்து எப்டினா ஒ ஒரு சிலருக்கு ரொம்ப அவசியோ அஃப்கோஸ் எல்லாரு பண்ணனு ஆனா ஒரு சிலருக்கு ரொம்பவே அவசியோ உடல இயக்காம இருந்தா பல பிரச்சனைகள் உருவாகலா மெயினா கால் கால வந்து டெய்லி வேல குடுக்கணு கால அப்டியே வெச்சிட்டுருந்தோனா அவர் வந்து சோம்பேறியா வெச்சுடு அப்டியே இருந்தோனா நா பிற் காலத்துல அது ந பல உடல் உபாதைகளுக்கு வழிவகுக்கு அதுனால சிறிய நேர நடைபயிற்சி செய்யணு அது கூட செலவே இல்லாம செய்யகூடிய நச் சில உய அ சில சிறந்த உடற்பயிற்சிகள்ல இந்த நடைபயிற்சியு ஒன்னு
ம் அதாது உடற்பயிற்சி செஞ்சாவே நம்ம உடல்ல வந்து என்னனா ரத்த ஓட்டோலா நல்லா ஒரு சீரான இதா இருக்கு உடல் வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு மனம்லா நல்லா உற்சாகமா இருக்கு உடற்பயிற்சி நம்ம எவ்ளோகு எவ்ளோ டெய்லி நம்ம ரொட்டீனா அத பண்ணிட்டு வரமோ நம்மளோட வந்து வாழ்க்கையில வந்து நல்லாவே நம்ம வந்து ஒரு இது தெரிஞ்சுக்கலா நல்ல ஒரு மாற்றத்த தெரிஞ்சுக்கலா உடற்பயிற்சிங்குறது வந்து ஒரு ரொம்ப முக்கியமானதா இருக்கறனால வந்து ஆ நம்மளோட உடம்புக்கோ நம்மளோட என்ன சொல்றது மனசுக்கோ ரொம்ப உற்சாகமா இருக்குங்க
கண்டிப்பாவே இப்போ நம்ம வந்து உடற்பயிற்சி பண்ணனு நல்லா பண்ணணு அதோட வந்து அது கூடவே வந்து உணவு நம்ம சின்ன சாப்புடுறோங்குறது ரொம்ப முக்கியோ உணவு வந்து உடல் நலத்துல ஒரு மிகப் பெரிய பங்கு வகிக்குது அது நம்ம எப்டி சாப் சாப்புறோ என்ன சாப்புறோங்கிறத பொறுத்து தா என்ன வேலையில சாப்புறோங்கிறத பொறுத்து தா நம்மளுடைய ஆரோக்கியோ வந் து தீர்மானிக்கப்படுது உணவ வந்து நேரத்துக்கு சாப்புணு நேர தவறி சாப்புட்ற பழக்கோ உடலுக்கு நல்லது இல்ல தேவையான அளவு மட்டுமே உணவ சாப்புணு அளவுக்கு அதிகமா சாப்புடுறது நல்லது இல்ல அதே மாரி குறைவாவு சாப்றது நல்லதுல்ல ஒரு சரியான ஒரு அளவுல சாப்புணு
ஆமா ஆமாங்க நீங்க சொல்ற மாரியே அளவுக்கு அதிகமால் வந்து நம்ம உணவுக்கு எடுத்துட்டா ஒணவு எடுத்துட்டம்னாவே நம்ம வந்து அது ஒடல் நலத்துக்கு வந்து ரொம்ப தீங்குங்க அதாது ரொம்ப டேஸ்ட்டாருக்கு இந்த மாரி பாஸ்ட் ஃபுட் ஐட்டம்லா டேஸ்ட்டாருக்கு அப்டின்லா நெறையா பேர் நெறையா சாப்புடுவாங்க ஒரு சிலர்லா அதெல்லா வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப கெடுதிங்க அது மாரி நம்ம வந்து உடற்பயிற்சிங்கறது வந்து பாத்தீங்கனா நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இது வந்து எனக்கு டைம் இல்ல என்னால பண்ண முடி ல அப்டின்றாங்க உடற்பயிற்சிங்கறது ஒரு நாளைக்கு ஒரு முப்பது நிமிஷம் பண்ணா கூட போதுங்க அது வந்து அன்றைய நாளே வந்து நல்ல ஒரு இதா இருக்கு
கண்டிப்பாகவே ஆ உடற்பயிற்சி டெய்லி வந்து ஒரு முப்பது நிமிஷம் பண்ணாலே சரியாயிடாதா ஒன்னு உடலுக்கு வந்து ரொம்ப சரியா இருக்கு அது போலவே அ அத விட ஒரு எளிமையான விஷயம் என்னன்னா சாப்பிட்றது ஒழுங்காக சாப்புன்ணு டெய்லி வந்து பழங்கள் காய்கறிகள்லா உணவுல சேத்துக்கணு உடலுக்கு தேவையான பல சத்துக்கள் வந்து அதுல இருக்கு அதே மாரி அதிக எண்ணெய் அதிக சக்கரை அதிக உப்பு இதெல்லா வந்து கொஞ்சோ கட்டுப்படுத்தணு அளவோட பயன்படுத்தணு அதிகமாக பயன்படுத்துனா உடலுக் ளுக்குதா உபாதை ஏற்படு அது போல வந்து சில பேர் காலை உணவ தவிர்க்கறாங்க இது வந்து கரெக் டான பழக்கோ இல்ல காலை உணவு உடலுக்கு சக்தி அளிக்கு அதனால அதை கண்டிப்பா சாப்புன்ணு அப்ரோ குடிக்கற தண்ணீர் சுத்தமா இருக்கணு சுத் த்தமில்லாத தண்ணீர் வந்து பல நோய்களுக்கு காரணமா இருக்கு அப்ரோ வந்து சிறிய நேரோ வந் து சூரிய ஒளி பட உடம்புல பட்ற மாரி அ படுக்கணு இல்ல ஒக் உக்காந்துக்கலா சூரிய ஒளி பட இல்ல வெளியில போனு இது சூரிய ஒளிகிட்ட வைட்டமின் டி இருக்கு அது நம்ம வந்துட்டு ரொம்ப தேவ உடம்புக்கு
ஆமா நெறைய பேர் என்ன பண்றாங்க அப்டின்னா ஆ தண்ணி வந்து ஒழுங்கா குடிக்கறதில்ல குடிக்காதனால வந்து நெறைய நோய்கள்லா வருது ம் வ வயிறு வந்து ரொம்ப பிரச்சனைகள் இதெல்லா வருது நம்ம தண்ணி வந்து நல்லா குடிக்கணு அது மாரி ஒணவு சாப்புடும்போது எப்போவுமே ஒரு அமைதியா சாப்டனு ஒரு கோபமோ பதட்டமோ எதுவுமே நம்ம இருக்க கூடாது அந்த மாரி நம்ம சாப்ட்டாதா நம்ம சாப்புடுற சாப்பாடு நம்ம உடல்லயு ஒட்டு நமக்கு வந்து எந்த பிரச்சனையு இருக்காதுங்க
கண்டிப்பாகவேங்க நல்ல உடல் நலோ நீங்க பண்ற சொல்றதெல்லா பின்பற்றி நல்ல உடல் நலோ இருந்தாதா தன்னம்பிக்க இருக்கு எந்த வேலையு உற்சாகமா செய்ய முடியு புது விஷயத்த வந்து கத்துக்கறதுக்கா ஆர்வமு இருக்கு அதனால என்னன்னா நம்மளுடைய உடலுக்கு தேவையானத நம்மதா கவனமா எடுத்து பண்ணணு அதனால நல்ல பழக்கத்த பின்பற்றுவோ உடல வந்து நல்லா ஆ உடலயு மனசயு ஆரோக்கியமா வெச்சுப்போ
அவ்ளோதாங்க
ஓகேங்க இத்தோட இந்த உரைய முடிச்சிக்கலாங்க மீண்டு அடுத்த தலைப்புல பாக்கலாங்க ஓகேங்க நன்றிங்க நன்றி